ஹலோ ஆ சாப்ட்டீங்களா சாப்ட்டேங் நீங்க நா சாப்ட்ட நா சாப்பிட்டத் பசங்கள அணுப்ச்சு விட்டுட்டு ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு தெனமு அணுப்ச்சு விடணும்லப்பா அதுக்கப்புற வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணி தொவச்சிட்டு எல்லா வேல முடிஞ்சு ஆமா இப்பதா ஆ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேரங் கெடச்சிது அதனால தா சரி நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்கன் கேக்கலான்னு பண்ணனே நானுந்தா கால்ல எழுந்து தம்பிய ஸ்கூலுக்கு அனுப்ச்சு விட்டுட்டு வீட்ல கொஞ்ச வேல இருந்தது பாத்திரம் வெளக்கறது அப்படியே எல்லாருக்கும் இருக்கு இல்லையா அந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு கறீங்களா இல்ல இல்ல தேடிட்டு இருக்கே நானு தேடிட்டு தா இருக்கே உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருந்தா சொல்லுங்க வேல கண்டிப்பா சொல்றே உங்களுக்கு கெடச்சாலு எனக்கு சொல்லுங்க ஆ நானும் இப்ப தேடிப் பாத் பாக்கறே ஏதாவது இருந்துச்சுன்னா நானும் உங்க உங்கிட்ட சொல்றே சேகரிங்க அ இதுக்கு முன்னாடி வேற என்ன வேல பாத்து ட்டுந்தீங்க
இதுக்கு முன்னாடி ஒரு நீ நிர்வாகத்துல
அரஸ் ரசியல் சம்பந்தமாகவா இல்ல வேற எதாவுது பாத்து ட்ருந்திங்கிளா இல்ல அரசியல் சம்பந்தமால்ல ஓ சேரி சேரி ஓ தனியா எவ்ளோ நாள் வேல பாத்தீங்க அதுல
தனியார் வேலயில இருந்தே
ந்தே சேரி சேரி நானு தா அதே மாரி தனியார் வேலயில ஒரு பத்து மாசோ வேல செ செஞ்சே அது முடிஞ்சிருச்சு வேற வேலத் தேடிட்ருக்கே கெடச்சிச்சுன்னா வேற ஏதாவது பாக் க்குரே கெடச்சிச்சுன்னா நா உங்களுக்கு சொல்றே சேரிங்க காப்
நானு
நானு கெடச்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றே உம் உங்க வீட்டுல நீங்க சமைப்பீங்களா அம்மா தெனமு சமைப்பாங்களா நீங்க சமப்பீங்ளா அம்மாவா வீட்டு்ல அம்மா இருக்காங்க அம்மா சமச்சுருவாங்க ஓ எங்க வீட்டுல தினமு நாந்தா சமைக்க வேண்டியதா இருக்கு ஹெல்புக்கு யாரு இல்லைங்ளா செய்ய யாருமே இல்ல இப்ப வீட்டுல யாரு இல்லைங்களா ஒ தனியா இருக்குறது நால்ல கொழந்தங்களையு பாத்துட்டு சமைக்கிறதுன்ற போது பசங்க ஒருத்தவுங்களா ரெண்டு கொழந்தங்க இருக்காங்க தனியா இருக்குறத் அதனால நா புரியலா மத்தோ தனியா இருக்குறதுனால நா மட்டு பாத்துக்கிட்டு செய்ய வேண்டியதா இருக்கு கொழந்திங்களையு பாத்துக்கிட்டு சமையல் வேல வீட்டு வேல எல்லாத்தையு செய்யணு பழகி அது ரொம்ப கஷ்டமா இருக்குமே கஷ்டமாதா இருக்கு காலையில பள்ளிக்கூடோ அனுப்புறது மட்டு கொஞ்சு கஷ்டமா இருக்கு மத்தபடி நம்ம அவுங்கப் பொ கொழந்தங்க பொறந்ததுலருந்தே நம்ம தனியா தான இருக்கோ அதுனால அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியு பெரிய விஷயமாவே தெரியில ஆனா இப்போ நா அம்மா கூட இருக்கிறதுனால எனக்கு அம்மா இல்லன்னா கொஞ்ச கஷ்டமா இருக்கு எங்க பாப்பாங்க வீட்டு வேலய முக்காவாசி வேலய அம்மா பண்ணிடுவாங்க அப்ப சமைக்கறது மட்டுந் தா பண்ணுவாங்களா பாத்து அம்மா பக்கத்துல இருந்தாங்கன்னா கோச்சுக்க போறாங்க இல்ல உண்ம சொன்ன ஏ கோச்சுக்க போறாங்க அவங்களு பாவல்ல உங்களையு வளத்தி உங்க பையனையு வளத்தணுல்ல அது கொஞ்ச கஷ்டமா தான இருக்கு ஓ ஆட்டுக்குட்டி வாங்கிட்டீங்ளா எப்ப வாங்குனீங்க ஆட்டுகுட்டி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வார கோழி குஞ்சு வாங்குனேன்னு சொன்னீங்க இப்ப ஆட்டுக்குட்டியு ரெண்டு வாங்கிரு டிங்களா ஓ அஞ்சு ஓ ரெண்டு ஆட் குட்டிய வாங்கிட்டு எப்படிங்க ஒரு பத்து வாங்குனீங்கன்னா கூட உங்களுக்கு வருமானத்துக்கு கொஞ்ச ச உதவியா இருக்கு ஆமா ஓ பரவாலங்க ஆடெல்லா நல்ல வெலைக்கு தா விக்கு கிது அது மேக்க வயல்வெளி எல் லா இருக்கா
மேக்
ஓ ஆ நாய் கடிக்காம பாத் துக்கணு பத்தரமா பாத்துக்கணு கொழந்தையு பாத்துக்கணு ஆட்டுக்குட்டியு கொழந்தைய மாரிதா பாத்துக்கணு ஏன்னா நெறைய திருடங்க இரு ஆஹ் திருடங்கா இருக்காங்க வந்து நைட் இரவு நேரத்துல வந்து புடிச்சிட்டு கோட போயிடுவாங்க அதனால நீங்க ரொம்ப பத்தரமா பாத்துக்கணு வீட்டுக்குள்ளயே கட்டி வச்சிருக்கிங்ளா
வீட்டுக்கு பின்னாடி கேட் இருக்கு கதவு இருக்கு அத புட்டிட்டோம்னா ஏதோ சி பத்தரமாதான் இருப்பாங்க
பரவால்ல அதனாலதான் அம்மாக்கு எந்த வேலையும் குடுக்கறது இல்ல பரவலா பரவலா இன்னொரு இன்னொரு நாலு ஆட்டுக்குட்டி வாங்கி வச்சா அதுவே ஒரு தொழில் மாரி பண்ணிக்கலாம் இப்போதைக்கு முடியாது எதிர்காலத்துல வேணா பாப்போம் ஆன் எதிர்காலத்து த்துல வயசானவங்க எங்க ஊரு இந்த கிராம சைட் எல்லாம் கிராமப் தில்லை எல்லாம் வந்து வயசானவங்க செய்யற வேலையே இல்ல இல்ல ஆட்டு தொழில் இல்ல வயசானவங்க எல்லாம் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க க்கிறது இந்த மாரி தான் பண்ணும் ப்பறங்க ஏன்னா அவங்க போய் அதுதான் அதான் அவங்களோடைய தொழிலே தொழில் எல்லா கெடையாது ஏய் மாலை நேரத்துல போய் வயல்வெளி சைடு இந்த மாதிரி உக்காந்துட்டு இயற்கையோட அவங்க ஆடும் மாடு மேய்ச்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப
சந்தோஷமா இருக்கும் அவங்க இது ஒரு
இது இருக்கோம் மன அமைதி நல்லா கெடைக்கோம் என வச்சிக்கோங்களேன் மன அமைதி இருக்கோம் இங்க பக்கத்துல எல்லாருமே ஒரு அப்படித்தான் இருக்காங்க ஆமா காலையிலே எழுந்து வயலுக்கு போயிறாங்க நீங்க இருக்கிறது கிராம பகுதியா ஆ ஆமா இது ரொம்ப கிராமம் கிராமபகுதி அப்படின்னா பரவாயில்ல அமைதியாக இருக்கும் ந கொ எல்லாருமே கொஞ்சம் நல்லா பழகுவாங்க பழகுறாங்க ஆனா ஆட்டுக்குட்டி வாங்கன தனதிருந்து யாரும் பேசுறதுதில்ல ஓ அவங்களும் ந றைய வச்சுருக் இருக்காங்களா ஆட்டுக்குட்டி ஆமா நீங்க அவங்களுக்கு போட்டியாக வாங்கிட்டீங்கன்னு நெனைக்கிறாங்க போல அவங்க நினைச்சிட்டாங்க ஹன் அவங்களுக்கு தெரியாது எங்க வீட்டுல ஒரு குட்டி பையன் இருக்கான் அவன் கேட்டதுக்காக நாங்க வாங்கனதுன்னு செரி ஆனா ஆட்டுகுட் ட்டி எல்லா வாங்கிட்டா வீட்ட விட்டு வெளியே போறதுக்கே நேரம் கெடைக்காதே அப்படிதான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்களே அம்மா வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாகணும் ஏன்னா வெளியில எங்கேயும் போக முடியாது அதுக்கு பாதுகாப்பு போகமுடியாது நானும் தான் ஏன்னா எனக்கு இப்ப எனக்கு வேல கெடைச்சதுன்னா நான் போய் தான் ஆவணும் அது பிரச்சன இல்ல ஆஹ் வேல கிடைச்சச்சுன்ன போயிட்டு தினமும் போயிட்டு வரணும் இல்ல வீட்டுல ஒரு ஆளு தினமும் அதுக்கு து சாப்பாடு குடுக்குறதுக்கு கே இருந்துகிட்டே இருக்கனும் எப்படி இருந்தாலும் வீட்டுல யாராச்சும் ஒருத்தர் இருக்குனு இல்லையா ஆமா ஆமா அதனால அவங்க இரு இருக்காங்க அதனாலதா அவுங்களுக்கு எந்த வேலையு குடுக்கிறது இல்ல இவங்க ரெண்டு பேரையு பாத்துகிறதுதா அவனுக்கு பெரிய வேலயா இருக்கு ஆஹ் கொழந்தைய பாத்துட்டா ஆட்டுகுட் டியும் பாத்துட்டாங்கானா அது தி யா வேலதா அவுங்களுக்கு வேற எந்த வேலையு செய் சமச்சு மட்டு மட்டு வெச்சுட்டா போது மத்தபடி நா பாத்துக்கறேன் சொன்னா அதுக்கு ஒ சாப்பாடு குடுக்கணு உணவு குடுக்கணு அத சுத்தோ செய்யணு அதுவே நமக்கு ஒரு ஆளுக்கு சரியா இருக்கு உம் எங்க வீடலயும் ஒரு ஆடு ஒரு ஒரு மாடுதான் வச்சிருக்காங்க அவங்க தினமும் வயலுக்கு புடிச்சிட்டு போய் மேச்சட்டு கொண்டுட்டு வந்து கட்டி விடுவாங்க நம்ம வீட்டுல வரும்போது நம்ம சமைச்சு ரெடியா வச்சிருக்கணும் அது ஒரு ஆளுக்கான வேல ஏன்னா அவங்க அங்கயே அஹ் சோந்து போய் தான் வருவாங்க அது ஒன்னும்ம பெரிய வேலையெல்லா இல்ல ன வீட்ல வந்து சமைக்கணும்னா கஷ்டமாயிடும் நான் சின்ன வயசுல வந்து பள்ளிக்கூடம் படிக்கும் போது நான் தினமும் ஆறு அஞ்சு மணிக்கு கிளம்பிடுவேன் ஆஹ் எங்க அப்பா அம்மா பா பாட்டியும் நானும் போய் ஆடுமேக்க போயிரு சாரி மாடு மேக்க போயிருவோம் போயிட்டு ஒரு ஆறு மணி ஆறு இருந்தாலும் அது ரொம்ப ஜா சந்தோஷமா இருக் க்கும் அவங்க கூட பேசிக்கிட்டு விளையாண்டு ட்டு மே யில்லயே மாடு மேல ஏறி ட்டு விளையாண்டுட்டு குதிச்சிட்டு இருப்போம் அனுபவிச்சிருக்கிங்க ஆ வாய்க்கால்ல தண்ணி போகும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நானும் என் தம்பியும் கூட போட்டி போட்டுட்டு மேலே ஏறிட்டு விளையாண்டுட் இருப்போம் மரத்துமேல ஏறுறது ஆழ மரத்துல ஒரு கொடி மாரி தொங்கும் அத புடுச்சு தொங்கிட்டு துரியாடிட்டு இருக்கனும் துரி ஆடுவோம் விழுந்து வா தனி வாழ்க்க தா இப்ப அந்த மாதிரி எங்க இருக்காங்க கொழந்தைங்க வீட்டுக்குள்ள ஒரு அறைக்குள்ள ஒரு அறையில அவங்க பாட்டுக்கு பூட்டி வெச்சிருக்கறோ
தொலைபேசி
ஆமா வெளி உலகன்னா நம்ம என்னன்னே தெரியாதளவ் க்கு தா ஏம்பசங்க கொஞ்சோ பரவால்ல இந்த வர் ஷோ ஒரு நாப்பது நாள் அ வெளையாண்டாங்க அவுங்க அவுங்க வயசுக்கே பசங்களோட வெளையாண்டாங்க அப்புறோ கிணறுல இறங்கி நீச்சல் அடிப்பாங்க தினமோ நீச் நீச்சல் அடிப்பாங்க கத்துக்கிட்டாங்களா ஆ பொண்ணுக்கு வந்து நீச்சல் தெரியோ பையனுக்கு வந்து இன்னோ தெரியாது இன்னு கத்துக்ல சின்ன வயசுதான, எப்டிகா வகுப்பு எத்தாச்சு போட்ருக்கீங்ளா? இல்ல இல்ல வீட் வீட்ல இருக்கிறவங்ளேதா நாங்க சொல்லி தருவோ, வகுப்புக்குலா இது இதுக்காக தனியாலா எங்கியும் போய் கத்துகிட்டு வரமாட்டாங்க. நமக்கு தெரியுது அப்டினா, கயிறு கட்டி தெரிஞ்சவுங்க வந்து பெரியவங்க வாங்க, கிணறுல எறக்கிவிடுவாங்க, கொழ அ கொழந்தைங்ளுக்கு கயிற கட்டி கிணத்துல எறக்கி விடுவாங்க அவுங்க வந்து கைய கால அசச்சா போதும் ஒ ஒண்ணு ரண்டு நாள்லயே, அப்டியே வந்து வந்து அ கத்து கத்துக்வாங்க கொழந்தைங்க, பரவால ஏ பொண்ண அப்டிதா கத்துக்கிட்டா, என் பைய வந்து ஹ் உதவியோடதா கேன அ கட்டிட்டு குதிப்பா, அது அதனால இன்னோ ரெண்டு வருஷமா அவ அதே மாரிதா செஞ்சிட்டு இருக்கானே தவிர இன்னோ அவ இன்னோ கத்துக்கவேல இந்த வருஷோ கத்துக்குடுக்லா அப்டின்னு இருந்தோ. அவ வீட்டுக்காருக்கு வந்து டைம் நேரோ இல்லாதனால அவ வந்து கேன் கட்டிட்டேதா வந்து குதிச்சிட்ருக்கா கிணத்துல ஓ எப்டியோ ஒண்ணு கத்துகிட்டா சரி ஆ நீச்சல் கத்துக்கிட்டா நல்லது எனக்கு ஒரு நாள் நா வந்து குதிச்ச கிணத்துல, அவ்ளதா அதுக்கு மேல நீ கிணறு சைடே நா இன்னோ போகவேல
எனக்கு கத்துக்கணோ ஆச, தம்பிக்கு முதல கத்து குடுக்கணோ, அவ கத்து
கொழந்தைங்ளுக்கு அது ரொம்ப முக்கியோ ஏனா இப்போ இருக்ற கொழந்தைங்க வெளில எங்கியாவது போறாங்க நீச்சல் தெரிஞ்சவங்ளுக்கே க ஆத்துல போய் குளிக்கறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கோ கு, கஷ்டோ ம் நீங்கலா நறையா பேரு பாத்தீங்னா ஆ அடுத்த சைடு போய் க நறயா இந்த லீவ்ல அ விடுமுறையப்ப, இப்ப கூட போன வாட்டி நியூஸ் ஒண்ணு பாத்த, ஆமா ஆமா பன்னண்டு பசங்க ஆறு பசங்களோ தண்ணீல முழுகிட்டாங்க அப்டிண்டு. ஆமா அந்த மாரி அ நறைய அது அதனால அதனால அனுப்பறதே பயம்தா கத்துக்குடுக்றது ரொம்ப நல்ல விஷ்யோ
ம்
கொழந்தைங்ளுக்கு தேவையான எல்லாத்தையு கத்து குடுத்றுணோ, இப்பவே ஆமா, அப்பதா அவுங்க பெரியவங்க ஆவும்போது, பொண்ணு பசங்ளுக்கோ ஆம்பள பசங்ளுக்கோ தற்காப்புக்கு எல்லாமே கத்துக்குடுக்கணோ ம் சரி சரி சரி அவுங்க கூட பேசனது ரொம்ப இதா இருந்துச்சு, நெக்ஸ்ட் எப்போ அடுத்தது ஃப்ரியா இருப்பீங்க? ஆஹ் அடுத்த டைமு நா கால் ப அஹ் பண்றங்க சரி பண்றீங்ளா சரி, ஓகே தேங்க்யூ